வணக்
வணக்கம் சகோதிரி
அ சகோதிரி எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அத பத்தி நா ஒங்களோட விளக்கமா பேசலாமா
ஆ கண்டிப்பா சொல்லுங்க
நா உணவு தொடர்பான ஏதேனு சிறிய அளவுல ஒரு விற்பநையகம் தொடங்கலானு நெனைக்கிறே அத பத்தின சில வழிமுறைகள் சொல்றீங்ளா
ஆ கண்டிப்பா ஆ இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்டின்னா வந்து நா எனக்கு நா பேக் கிங்கு கிளாஸ் போனே சோ அந்த பேக்கிங் கிளாஸ் போனப்போ ஒரு ஒன் மந்த் கோர்ஸ்லயே வந்து ஒங்ளுக்கு வந்து தேவையான எல்லாமே வந்துட்டு ஒங்ளுக்கு சொல்லி குடுத்துருவாங்க சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி போனீங்கன்னா வந்துட்டு ஒங்ளுக்கு அது ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு அதுக்கப்றோ அதுலே வந்துட்டு நீங்க சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரியே பண்ணு இப்ப வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு பிசினஸா பிசினஸ் மாதிரி பண்றதுக்கு என்ன பண்லானா ஒரு கிளாஸ் பொயிட்டு நீங்க சின்ன சின்னதா வந்துட்டு வீட்ல சொல்லி குடுக்கற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆ அதுவு நல்லா இருக்கு நீங்க சின்ன சின்ன இப்போ பேக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொல்லி குடுப்பாங்கன்னா சின்ன பிஸ்கெட்ஸ் பண்ற மாதிரியே அப்றோ வந்து அ கேக்ஸ் பண்ற மாதிரி கப் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ன் வெச்சுக்லா அது ஒங்ளுக்கு அதெல்லா சொல்லி குடுப்பாங்க இப்ப ஒங்கன ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது செஞ்சி குடுக்லா நீங்க ஒரு ஃப்ரீ சாம்பிள் மாரி பண்ணி குடுத்தீங்கன்னா வந்துட்டு அவுங்ளுக் க்கு புடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு ஒங்ளுக்கு ஒங்ளுக்கு ஒரு ஆட்ரு மாரி குடுப்பாங்க அப்ப வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆட்ரு குடுக்கம் போது நீங்க அப் ஏ இவ்ளோ காசு வெச்சி விக்கலா அப்டின்ற த ஒரு ஆ ஒரு கணக்கு போட்டு நீங்க வந்துட்டு நீங்க அத செயல்படுத்தலா சோ இது இதுதா வந்துட்டு ஒரு பேக்கிங் ப்ராசஸ்சு அதுக்கப்றோ அடுத்தடுத்த ஸ்டேஜுல வந்துட்டு நீங்க என்னா பண்லானா வந்துட்டு அ ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு பேக்கிங் மாரி பண்ணி அந்த பேக்கிங்லே கொஞ்ச நல்ல டிசைன்ஸ் மாரி பண்ணி அதுல வந்துட்டு ஒங்ளுக்கு ஒரு லோகோ மாரி ரெடி பண்ணி ஒங்ளுக்கு எதாது ஒங்ளுக்கு என்ன பேர் இஷ்ட்ட படுதோ அத போட்டு அந்த மாரி நீங்க கோ அத வந்து எக்ஸ்பண்ட் பண்றதுக்கு யோசிக்லா
ஓ ரொம்பவே சரியா சொன்னீங்க அதாவது நம்மளா தெரிஞ்சத பண்றத விட யா ஒரு வகுப்புக்கு செஞ்சி அது பத்தின விவரங்கள நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அத தொழில தொடங்குனா நமக்கு அது பயனுள்ளதாவு இருக்கு நம்மளால சிறந்த முறையிலயு செய்ய முடியுனு சொல்றீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தொழில்னு தொடங்கம் போது எடுத்த உடனே நம்ம பெருசா பண்ணலாமா இல்ல சிறிய அளவுல குறைந்த முதலீட்டுல நம்ம கையில இருக்கிற பணத் த வச்சு பண்றது அப்படிங்கறது நல்லதா
ஆ இப்போ எதுவுமே வந்துட்டு நீங்க கிளாஸ் போகும் போதே உங்களுக்கு வந்து அத எப்படி வந்துட்டு ‌ஆ செயல்படுத்தலா அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு பேக்கிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணவ்னா வந்து அதுக்கு தேவையான ஒரு பொருட்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓ டீஜின் சொல்லுவாங்க அத வந்து வாங்க வேண்டியதா இருக்கூ அதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு சில அமௌண்ட் வந்து நீங்க முதலீட்டு பண்ணிதா ஆக வேண்டியதா இருக்கூ அது வந்து நீங்க ஓர் கண்டிப்பா அது பெரிய அமௌண்டா இருக்காது ஒரு அஞ்சாயிரத்துக்குள்ளவூ அது த்த ஒரு அந்த ஒரு ஓ டி ஜின்றத நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஆம் தேவையான பொருட்கள் மட்டுந்தா அதுக்கப்புறமா தேவைப்படூ நீங்க அங்க என்ன கத்துட்டீங்களோ அந்த அதுக்கு இப்போ ஒரு கப் கேக் பண்றோன்னா அது தேவையான பொருட்கள் மட்டுந்தா தேவைப்படூ சே அது வந்து ரொம்ப அதிகமா ஆகாது நீங்க பெரிய முதலீடு அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓ டி ஜின்றது வாங்குறது மட்டுந்தா அது பெரிய முதலீடா நான் நினைக்கிறோ சோ அத மட்டூ நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதூ அடுத்தடுத்த நீங்க ஆ தேவையான பொருட்கள் மட்டூ வச்சுட்டு ஆனா வந்துட்டு நீங்க பண்ற ஒரு அந்த ஐட்டம்கூ வந்துட்டு நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆ பொருட்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணனோ ஏன்னா வந்துட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் மேடுன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கப் போறோ சோ அந்த மாதிரி இருக்கூ போது வந்து கரெக்டான பொருள வந்து நீங்க பண்ணீங்கனாதா அதோட டேஸ்ட்டூ நல்லா இருக்கோ ஏன்னா உங்களுக்கு கடையில வாங்கறதுக்கூ வீட்ல பண்றதுக்கூ நறையவே வந்துட்டு அது டிஃப்ரென்ஸ் இருக்கறதுனால தா உங்ககிட்ட வர போறாங்களே அத வந்து டேஸ்ட்டூ நம்ம நல்லா கொடுக்கணு ஒரு நல்ல ஒரு பொருளா வந்து போட்டு அத வந்து ஆ நல்லபடியா செஞ்சூ கொடுக்கணூ சோ அதுக்கு வந்து நு உங்கள்க்கு ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கணும்னாவே அதுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் நம்ம போட்டுதான் ப்போ ஆக வேண்டியதா இருக்கூ சோ அத போட்டு நீங்க வந்துட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்தர் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்குன்னா இன்னொரு தடவை ஆர்டரு கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்குன்னா இன்னெரு தடவ ‌ஆடர் குடுப்பாங்க ‌அதில்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸூக்கூ சொல்லுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் குடுப்பாங்க சோ அது வந்து உங்கள்க்கு அடுத் தடுத்த லெவலுக்கு போகறதுக்கு ரொம்ப பயன்ள்ளதா இருக்கூ
நல்ல விஷயோ சென்னீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முதலீட பத்தி பேசிட்டோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம தொழில் வந்து வீட்ல இருந்து பண்ண போறோமா இல்ல ஒரு மக்கள் கூட்ற எடத்துல அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணனோ இல்லயா முதல்ல பாத்தீங்கன்னா கிளவுடு கிச்சன்னு சொல்ற மாதிரி வீட்டுல இருந்தே இருந்து சமூக வலைதளங்கள் மூலியமா நம்ம ஆர்டர் எடுத்து பண்றது வந்து நமக்கு ஈஸியான ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குமா இல்ல ஒரு மக்கள் கூட்ற எடங்களான பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில கல்லூரிகளுக்கு அருங்காமையில அப்டி இல்லன்னா எது நம்ம அலுவலகங்கள் இல்ல பேருந்து நிலைய பஸ் இந்த மாதிரி எடத்துல நம்ம வந்து இது பண்ணனம்னா எளிதுல வந்து நமக்கு ஒரு வருமானோ பார்க்க முடியுமா எதுல லாபம் கிடைக்கூ மக்கள எளிதா வந்து சென்றடையும்னு நினைக்கறீங்க
ஆ கண்டிப்பா இது எப்படின்னா வந்துட்டு நீங்க ஃபஸ்ட் நம்ம எதுவுமே ஒரு விஷயே பண்ண பொரோப்ப தா வந்துட்டு நம்ம சின்ன சர்க்கிள்கூட நம்ம ஃபிரண்ட்ஸ் பண்ணிறது சுத்தி இருக்கிற சர்க்கிள்கு வந்து பண்ணி குடுத்து அவங்க வந்துட்டு நமக்கு பீட்பேக்ன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அத வச்சுதா நம்ம வந்து அடுத்து அடுத்த லெவலுகக்கு போக முடியும் சோ அத வந்துட்டு நீங்க வந்து சின்ன சின்னதா நமக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸு இல்ல இல்ல ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னா அவுங்களுக்கு வந்துட்டு நம்ம கோ ஒரு ஆர்டர் எடுத்து பண்றது அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃபிரண்ட்ஸ் சர்க்கிள்க்கு அடுத்தடுத்த லெவல்க்கு சொல்லி நம்ம வந்து பண்றதுதா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ஜா இருக்கூ அப்டின் நெனைக்கே நானு அதுக்கப்றமா வந்துட்டு இதுலா வந்துட்டு நல்ல ஒரு ஒங்ளுக்கு ஒரு முன்னேற்ற கெடைக்குது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்ல பீட்பேக் இருக்கு அப்டின் நீங்க நெனைக்கும் போது அடுத்தளவுக்கு நம்ம கொண்டுபோலா அது வந்து எப்டின்னா வந்து ஒரு ஆ ஆ அந்த எக்சிபிஷன்லா போட்றாங்க அடுத்து ஸ்டால்ஸ் எல்லா போட்றதுக்கு இது அ ஒரு அமௌண்ட் ஒரு ஸ்டால் எடுத்துக்லா சோ அந்த ஸ்டால்ல வந்துட்டு நீங்க வந்து அடுத்த லெவல்க்கு எப்டி நம்ம ஒரு இப்ப ஒரு பிரவுனி பண்றோ இல்ல கப் கேக் பண்றோ பிஸ்கெட் பண்றோனா ஒரு ஒரு பல்க்கா ஒரு ஆட்ரு மாரி பண்ணி கொண்டு போய் அங்க வெச்சி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்க அங்க ஆ ஆளுங்களா வருவாங்கள அவுங்ளுக்கு நம்ம இது பண்ணனா அதுலயே ஒங்களோட ஃபோன் நம்பரு நீங்க வந்துட்டு என்னா நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அது அந்த இதெல்லா பெரிய ஒரு போர்டு மாரி போட்டு நீங்க ஒரு இதே மாதிரி வெச்சிட்டீங்கன்னா ஒங்ளுக்கு அடுத்த லெவலுக்கு போகறதுக்கு அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு ஐடி கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க சாப்ட்டு பாப்பாங்க புடிச்சிருந்தது கால் பண்ணுங்க நீங்க ஒரு டிஸ்பிளே மாரி போட்டுட்டீங்ன்னா அவங்க வந்துட்டு ஒங்கள்க்கு கால் பண்ணி ஒங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆர்டரு அந்த மாதிரி ஒரு ஆள் வாட்ஸ் அப்லயு வேணா இந்த மாரி நெறைய ஒங்ளுக்கு இது இருக்கு இல்லயா சோசியல் மீடியான்ற ஒரு விஷய இருக்கு ஆ நெறையா அதுல வந்துட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்ணலா அதா அந்த மாதிரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு போட்டீங்ன்னா வந்து ஒங்ளுக்கு கால்னா வரு ஆன்லைன்லயு நீங்க ஆட்ரு நெறையா எடுக்லா ஆன்லைன்ல எடுத்து அப்டியே நீங்க அடுத்த ஊரு கிட்டயு கொண்டு போலா சோ இதுதா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பா இருக்குணு அதுக்கப்றமாதா வந்துட்டு ஒங்ளுக்கு நல்ல ஒரு ஒங்களோட பிசினஸ் ஓடுது ஒங்களோட ஐட்டம் வந்து நல்லா இதா ஆகுது அப்டின் நீங்க ஒரு ஒங்ளுக்கே ஒரு தோணு அதுக்கப்றமா வந்து அடுத்தது ஒரு சின்ன கட மாரி போடலா அப்டின்றதுக்கு நீங்க கொண்டு போலா என்ன நெனக்றீங்கனு
ரொம்பவே சரியா சொன்னீங்க இன்றைய காலகட்டங்கள்ல முன்னாடி பாத்துட்டீங்க சமூக வலைதளங்கள் வந்து நம்மளோட ஒரு பொருள விற்பன பண்றங்கபோது அது ரொம்பவே ஒரு கருவியா இருக்கு விற்பனை கூடமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலா ஏனா நம்ம வா செல்போன்கள வைக்கிற அந்த அ ஸ்டேட்டஸா இருக்கட்டு இல்ல சமூக வலைதளங்கள பல்வேறு விளம்பரப்படுத்றதுக்கான தளங்கள் இருக்கு அது மூலியமாவு செரி நம்மளோட உணவுப் பொருட்கள விக்கலா இல்ல நண்பர்கள் மூலமா பகிர்றது பல்வேறு குழுக்கள்ல நம்ம குழு நண்பர் குழுகளா இருக்கும்லா சமூக வலைதளங்கள் நம்ம பக்கிர்துகூட நம்ம விள பரம் பண்ணலான்னு நீங்க சொல்றீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தொழில் தொடங்கறதுன்னு முடிவா எடுத்து நம்ம சிறிய அளவுடனு நம்ம பேசிட்டோ அடுத்ததா நம்ம வீட்டுல இருந்து நம்ம தெரிஞ்ச ச நட்பு வட்டோனு பேசிட்டோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம தனித்து செய்யறது நல்லதா இல்ல ஏதான்னா ஒருத்தரோட பகிர்ந்து ஒரு இருவர் மூவர் இந்த மாரி கலந்து பண்றது நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா இந்த மாரி பிசினஸ்ல
ஓ இது எப்டின்னா வந்துட்டு நீங்க தனித்து பண்றதுதா நல்லது அப்டின்னு நெனைப்பே நானு ஏன்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணாங்க இந்த மாரி அவ்ங்க அவங்களா வந்துட்டு ஆன்லை தா இருக்கு ட்டாங்க அவங்க கிளாஸ்கு கூட போகல இதுபடிந்து தனியா வந்துட்டு அவங்கள ஆன் கத்துக்கிட்டு அத வந்து ஆ இப்போ சமூக வலைதள அத வச்சி கத்துக்கிட்டு அவங்க தனியா அவங்களே வந்துட்டு வீட்ல கொஞ்ச பண ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லா குடுத்தா அதுலே பெரிய ஆளா ஆனாங்க அது இல்லாம ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து உதவியா இருக்குனு சொல்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சேத்து ட்டு அவுங்ளுக்கு ஃப்ரீயாவே குடுத்து அவங்கள வெச்சி ஒரு பிசினஸ் மாரி வீட்ல இருந்தே ஆரம்பிச்சாங்க அது ஒரு நல்ல விஷதா பட் என்ன பொறு என் என்னோட இது எப்டினா வந்து நானு எங்க அக்காவு சேந்திதா வந்துட்டு ஒடச்சோ போனோ சோ எப்டின்னா வந்துட்டு நானு வீட்ல தனியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணிகுடுப்பே ஆட்ரு எடுப்பே அவளு தனியா போவா இப்ப இதே வந்து ஒரு பெரிய இந்த ஒரு ஆட்ரு வந்து இப்ப ஒரு பைவ் கேஜி கேக் பண்ணனு இல்ல ஒரு டென் கேஜி கேக் வந்து ஒரு ஆட்ரு வருது அப்டின்னு இருக்கும் போது வந்து ஒங்களால தனியா வந்துட்டு அது வந்து பண்றது ரொம்ப கஷ்ட்டோ நமக்கு ஆளுங்க தேவ எல்லா பண்றதுக்கு ஒருத்தரா வந்துட்டு இவ்ளோ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்றது கஷ்டோ சோ அந்த மாரி இருக்கு போது ஒரு ரெண்டு பேரா சேந்து பண்ணம் போது நம்ம தேவையான பொருட்களுக்கு வந்துட்டு ரெண்டு பேரு சேந்து காசு போட்டு தனித்தனியா வந்து நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம கரெக்டா வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புற அதுக்கு வர லாபமு நம கரெக்டா தனித்தனியா பிரிச்சக்கிட்டோணு அந்த மாரி விஷயங்கள வந்துட்டு அது ரெண்டு பேருக்குமே லாபமு குடுக்கு ஒரு நல்ல ஒரு அ கச்சா மாரியு இருக்கு அந்த மாரியு பண்
ரொம்ப சரியா சொன்னீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம யுந்து ஒரு எந்த தொழிலுமே எடுத்த உடனே நம்ம லாபம் பாக்க முடியாதுல்ல நம்ம முதலீடு பண்ணியிருக்கோ அது நம்ம அதிக அளவில எடுத்த உடனே லாபோ கெடக்கலனா அதோட அந்த இப்ப நா தொடங்குற அந்த பே க்கிங் பிஸினஸா இருக்கட்டு இது அதோட முடிச்சிடலாமா இல்ல அடுத்த அத எப்டி டெவலப் பண்ணலான்னு பாத்துட்டு லாபம் வரும்வரை காத்திருந்து அதுல என்ன குறைகள் இருக்கு இல்ல நம்மளோட உற்பத்தியில எதுவு குறைகள் இருக்கா இல்ல அதோட தரத் தில இல்ல சுவையில இருக்கா இல்ல நம்ம அதுல விளம்பரப்படுத்துதல்ல இருக்கா இல்ல நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால பிரச்சனை இருக்கா இந்த மாரி என்ன காரணோங்கிறத நம்ம ஆராஞ்ச்சு பாத்து அத சரி பண்ணி நம்ம தொழில அடுத்தத கண்டினியூ பண்ணலாங்களா இல்ல இது நமக்கு ஒ த்துவல்லான்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துல தெரிஞ்சிடு அதுக்கப்புற அதை பண்ண வேண்டா அப்டிங்கிற மாரி இருக்காலான்னு நெனைக்
நா எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம நம்ம பண்ண ஆரம்பிச்சதும் வந்து நமக்கு ஒரு நல்ல லாபமோ ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு கண்டிப்பா கெடைக்காது எந்த ஒரு வேலையுமே அந்த மாரி கெடைக்காது நம்ம வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வந்தா கூட அதை வந்து ஒரு நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஓ இந்த மாரி ஒரு கொறை சொல்லியிருக்காங்க அந்த கொறையை நாம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு கைல இதுக்கு மேல நல்லா பண்ணனு அப்டின்னு கண்டிப்பா ஒ ஒ ஒரு தடவ இல்ல ரெண்டு தடவ பத்து தடவ கூட நமக்கு அடி விழு தா இருந்தாலு வந்துட்டு அதுல இருந்து நம்ம எப்டி எழுஞ்சு வரோன்றதுதா முக்கியோ சோ ஒரு விஷயோ நமக்கு நல்லா தெரியுறம் போது அதை வந்து கண்டினியூ பண்ணணு அதை வந்துட்டு அப்டியே நி ஆனா வந்துட்டு அந்த தப்புகளை நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்தது இன்னு மேலு அதுல வந்து எப்டி ஆ பெரிய ஆள் ஆகறது அப்டின்றததா நம்ம பாக்கணு டைமோ ஆயிடுச்சிடு
ரொம்பவே சரியா சொன்னீங்க உங்களோட உரையாடன இல்ல எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது மேலும் ஏதேனூ சந்தேகங்கள் இருந்தா நா உங்கள தொடர்பு கொல்றானோ
ம் கண்டிப்பா நம் பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி